சொல்லுங்க்கா எப்டி இருக்கீங்க கா
ஆ நல்லாருக்கே தோழரே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்காறேங்க சாப்ட்டியாங்க்கா காலயில
ஆ இல்லைங்க இனிதா சாப்பிடுணு காலயில கொஞ்சோ வெளிய போய்ட்டேங்க அதனால சாப்ட முடியலங்க நீங்க சாப்ட்டீங்ளா தோழரே
து மாதிரியான நீங்க ஒழுங்கா சாப்டுங்க அல்சர் வந்துரு
பரவாயில்லங்க தோழரே கண்டிப்பா கண்டிப்பா னால ம்
இல்ல எனக்கு அல்சர் வந்துச்சு அதனால சொல்றே அவுங்களுக்கு
அப்டிங்களா சரிங்க தோழரே கண்டிப்பா இப்போ நம்ம வந்து நீங்க அருமையான ஒரு சொன்னீங்க உணவ பத்தியே இப்ப நம்ம அந்த மாரி உணவு க்கள் வந்து எடுத்துக்கொள்ளாதனால எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் தோழரே ஏன்னா சில சமயோம் வந்து பாத்தீங்கன்னா நாம நம்ம ஒரு வேலைக்கு பலுனாலயும் சரி இல்ல ஒரு சில முக் கியமான விஷயங்களுக்கு போறதா இருந்தாலும் சரி உணவு சரியா எடுத்துக்க மாட்டோ அதுக்கு பதுலாக ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லா எடுத்துக்குவோ
பெல்ல ஒரு கொஞ்சமா சாப்ட்டா போதும் ஒரு ஆப்பிள் பனன்னா ஒரு ஜூஸ் குச்சோ போதும் எனக்கு வயிறு காலியா இருக்க கூடாது கொஞ்ச கொஞ்ச வயறு போ கொஞ்சோபது ஜூஸ் குச்சா கொட நெறய எனர் சோ கடைக்கும் அக்கா அதனாலதா கொஞ்சமா சாப்புடு சாப்புடுங்கா கக்டான டைமுக்கு க காலே எப்படியும் காலேயும், மதியோம் மட்டும் சாப்புடுவேன் நைட்டு முழுசா தண்ணி, பால் மட்டு சேரிங்க்கா
அப்படிங்களா தோழரே ஆனா வந்து நைட்டு தா வந்து நல்லா சாப்ட்ணும் ஏன்னா அப்பதா வந்து ரத்தம் ஊரும் அப்படின் சொல்லி எல்லாம் சொல்றாங்க.
இல்ல நைட்டு தூங்குறோம்ல அந்தனால ஒரு கொஞ்சம் பால குடிச்சுட்டா எங்க அம்மா சொன்னாங்க சொல் கா காலையும், மதியோம் சாப்ட்டது நா ஏன்னா மார்னிங் நம்ம ஒர்க் பண்றோம் அதுக்கு எனர்ஜி வேணும் நைட்டும் நல்லா அதனால நமக்கு ரெஸ்ட் எடுக்கனா பாடி ரெஸ்ட்டு எடுக்கும் கொஞ்ச சாப் கொஞ்சமா சாப்ட்டா கொட பரவாலக்கா உங்களுக்கு பாடிக்கு
ஆ கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழறே ஆமாங்க ஏன்னா வந்துட்டு ஆ
டைமுக்கு டைமுக்கு சாப்ப டைமுக்கு மட்டு சாப்ட்டுடீங்க தோமு காலேலென்னா ஒன்போது மணிக்கு இல்லன்னா எட்டு மணிக் சாப்ட்டு டுங்க மதனோம் ஒரு மணி ஓன்றைக்கு சாப் சாப்டுடுங்க
சேரி சேரி தோழரே இப்ப வந்து இரவு நேரம் வந்து நீங்க வெறு பால் மட்டும் குடிச்சுட்டு படுக்க சொல்றீங்க அந்த மாரி நம்ம சாப்ட்டு படுக்கும் போது நமக்கு நைட்டெலா பசி எடுக்கும்ல தோழரே அப்ப என்ன பண்றது
பொதுவா பாலெல்லா ஒரு ரெண்டு ப பணணா கொஞ்ச சாப்ட்டுட்டு பத்தனா பசி எடுக்காது
அப்படிங்களா தோழறே அ அதுலயும் வந்து இப் செரிங்க செரிங்க தோழரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில ஒரு டாக்டருங்க ஆகட்டும் இல்ல சில செலிபிரிட்டீஸ்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒரு நேரத்துல வந்து நம்ம சாப்ட்றணும் ஒரு ஆறு மணி ஏழு மணிங்கும் போது சாப்ட்றணும் அப்படிங்கறாங் அ அவ் ஒரு பத்து மணி, பத்தர குல்ல படுத்துர சொல்லியிறாங்க ஏன்னா சில சமயம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த மாரி படுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு வேலைக்கி போறோம் அந்த மாரி சாரி ஒரு வெளிய போறோம் எங்காது பயணம் வந்து மேற்கொள்றோம் அப்படிங்கபோது நம்ம நைட்டு நைட்டு ட்ராவல் பன்னுவோம் அந்த மாரி விஷயங்கல்லாம் இருக் கு அந்த மாரி நீங்க போனது உண்டா அந்த அனுபவங்கள் ஏதாது இருக்குங்களா
ஆமா அது மாதிரில்லா இல்லக்கா டிராவலர் அது ரொம்ப டிராவல் எடுப்ப இந்த நாலு மன்னரம் டிராவல் அவளதா ஒரு ஏழு மணிஇங்குட்டு சென்னை டூ வேலூர் அவ்ளதா நாலு மண் நேரோ டிராவல் தா அது நாங்க எதும் சாப்பாடு எடுத்துக்க மாட்டோ ஒரு கொஞ்சமா சாப்ட்டுட்டு ஒட்க்கா போர்வ டிராவல் பண்ணுவகா
ஓ சேரி சேரிங்க தோழரே இப்ப வந்து நீங்க எந்த மாதிரி உணவுகள் வந்து இப்போ சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்ட்டு சாப்ட்டு சிலவங்களுக்கு வந்து அல்சர் வந்தருக்கும் சிலவங்க சாப்படாமயே இருந்த வந்த அல்ஸ்
எனக்கு சாப்பாடு இல்லாம வருசனால அல்சர் வந்துருக்க அதுலருந்து என்ன வரும் சாப்பிடாம சாப்பிடாம இருந்தா இப்டிதா அல்சர் வருது புரியல ஆமா நீங்க கரெக்ட்டா டைம்
நா வந்து பெரும்பாலும் ஆ சொல்லுங்க சொல்லுங்க தோழரே
டைம் டைம்க்கு சாப்பிட்டுங்கக்கா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப இதுதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழரே நம்ம வந்துட்டு எல்லா நேரத்துலயும் வந்து அந்த டைம்ல வந்து சாப்பிட முடியாது அந்த மாரி சமயத்துல வந்துட்டு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க நொறுக்கு தினி மாரி வச்சிருக்காங்க முறுக்கு சிப்ஸ் அந்த மாரி வச்சுருக்குறது வந்து அந்த மாதிரி உணவு உட்கொல்லாமா இல்ல கண்டிப்பா ஃப்ரூட் தா வந்து நம்ம எடுத்துக்கணுமா தோழரே
மெயின் மெயினா ஃப்ரூட்ஸ் தான்க்கா மெயின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க வேணா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க ந நா இயற்கைல்ல இருந்து வருதுல அது ஃப்ரூட்ஸ்லா அதனால வேற நொறுக்கு தீனி எல்லாம் அந்த ஆயில்ள் ஆயில் ஆயுல் ஐட்டம் இல்ல அதெல்லா மோஸ்ட்லி நமக்கு ஒடம்பு செட் செட்காது ஆ சில நேரத்துல வயி த்து வயறு வலிக்கும் ஏன்னா சாப்ப டிஃபன் சாப்பிட முன்னாடி எட்டு நொறுக்கு தீணி சாப்பிட்ட வயறு வலிக்குல்ல
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழரே இப்போ நீங்க எந்த மாதிரி உணவுகள் வந்து இப்ப வந்து சிலவங்க வந்துட்டு இந்த அல்சர் எல்லாம் வந்துருச்சு அப்டின்னா வயிறு வலிக்கும் அப்றோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதான உணவுகள் காரமான உணவுகள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப வந்து ஒரு தயிர் சாதோ மெல்லமா ரச சாதோ அந்த மாரி இருக்கிறதா சாப்பிடுவாங்க நீங்க எந்த மாதிரிங்க தோழரே
புரியில்ல
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அல்சர் எல்லாம் வந்துருச்சன்னா எல்லாருமே வந்துட்டு எல்லா உணவு
ஆ க ஆ புரியது ஆ ஆ தயிர் சாதோ இந்த கஞ்சி சாதோ அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்ட்டுட்டு கொஞ்சம் நம்ம ஆச அல்சர் கம்மிய ஆகும்க்கா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுற மாரி
சேரி சேரிங்க தோழரே இப்ப வந்து தயிர் அப்பறோ அதுக்கப்பறோ இந்த காரம் இல்லாத உணவு வகைகள் தா சாப்பிட்டா வந்து இதா இருக்குன்னு சொல்றாங்க
ஆ
அந்த மாதிரி உணவுகள் சாப்பிடறதுங்களா எப்படிங்க தோழரே எல்லா எல்லா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காரமில்லாத உணவுகள் வந்து சாப்ட்டா தா நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து வயிறு எரிச்சல் ஆரம்பிச்சு
ஆமா கார் க கார் மோஸ்ட்லி அல்சர் வந்துச்சுன்னா கார இல்லாம சாப்பிடனுக்கா ஏன்னா காரம் இன்னுமும் சாப்ட்டா இன்னு வயிர் வயிர் வயிறு வயிர் ரொம்ப பெயினா பெயினா இருக்குக்கா
ஓ அப்படியா
ஆ மோஸ்டலி க் மோஸ்ட்லி மோஸ்ட்லி க கார எடுத்துக்க கூடாதுக்கா
ம் ம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டு வேற ஏதாவது இப்போ வெளியவே சாப்பிடறதுனாலோ இல்ல சாப்பிடாம இருக்கிறதுனாலோ வேற ஏதாவது நோய்வாய்பப்பட்டது அந்த மாரி அனுபவங்கள் இருந்தா சொல்லலாம் தோழரே நீங்க
இல்ல அப்டில்லா இல்ல இல்ல இல்ல க எனக்கு அல்சர் வன்ச்சு ச்சி அதனால சொல்னக்கா இது மாரி காலல மட்டு நா சாப்ட மாட்டே ஏன்னா கால ஒர்க் இருக்குனால சரியா சாப்றது இல்ல டைமு்கு ஒர்க் போகணுன்னால நா சரிய சாப்ட்றது இல்ல எனக்கு ஒர்க் க்கு ப்ஷர்னால சரியா சாப்டுது இல்ல மதியோ சாப்ட்டுவா கம்பெனி போட்டுடுவாங்க நைட்டு சாப்பட மாட்டே போய் படுத்தா செரி டயடா இருக்கு நைட்டாண வுர்க்கு வுர்க் முடிச்சுட்டே அப்டியே டை போய் படுத்தோன்னா செரிய அதனால நான் எனக்கு அல்சர் வந்துச்சுக்கா
அதா அதா தோழரே எத்தனா எத்தன நாளா பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல எத்தன வருஷமா இப்டியே பண்ணிட்டுரிந்திங்க தோழரே
இல்ல இந்த ஒரு வருஷமாக்கா
ஓ ஒரு வருஷமா தொடந்து இப்டியே இருந்தனால உங்களுக்கு வந்து இதாயிருச்சு இல்லைங்களா அது வந்து எப்டி தோழரே நீங்க கண்டுபிடிச்சீங்க எந்த மாரி உங்களுக்கு இறக்கை உபாதைகள் வந்து
ரொம்ப பெயின் ஆயின்ச்சு வலி தாங்க முடியாம மயக்கொ போட்டு கீழ வுழ்ட்டனால ஹாஸ்பிட்டல்ச்சா செக் பண்ணால செக் பண்ணாங்க இவுங்களுக்கு அல்சர் வந்துருக்கு அதனால டயர்ட ஆய் திர்ப்பியு மயக்கொ போட்டு வுழ்ட்டாங்க ஓ ஒன் மந்த் பெட் பெட்ஸ் ரெஸ்ட் இருக்குனு ஹாஸ்பிட்ல்ல சொன்னாங்க ட்ரிப்ஸா எடுத்தாங்க டிப்ஸ்லா எடுத்தாங்க
ம்
அப்ப கொஞ்ச கொஞ்சமா செரி பண்ணாங்க ஒரு ஒரு வா ர்மா ஒரு வாரமா மயக்கத்துல த இருந்தேகா ஏனா செரியா சாப் தில்ல செரியா சாப்டறதுகில்ல அதனால பாடி எ எனர்ஜி இல்ல நயட் ஒரு வாரொ டயர்ட் ஆயிடுச்சுக்கா
ஓ செரி செரிங் தோழரே எப்டி நீங்க வந்து நீங்க வே வேலை செய்ற எடத்துல உணவுலா குடுக்க மாட்டாங்ளா ஏனா
இருக்குங்கா இரு இருக்கா எ கம்மி செரிய சாப்பாடு டிஃபன் ஐட்டொ இந்த மன அழுத்தம் லஞ்ச் ஐட்டொ மட்டுந்தா நல்லா இருக்கு டிஃபன் ஐட்டொ லன்ச் ஐடெல்லா செரியா செரியா நல்லா இருக்காது இட்லி இட்லி வேகாது மாவு மாவா இருக்கு தோச மாவுமாவா இருக்கு பொங்கலு ஒரு மாறியாகோ அதுமே அதுனால சாப்டர்துக்கு ஒரு இன்டரஸ் வர மாட்டுது அதனால அதனால டீ குட் டீ மட்டு குச்சிட்டு நான் ஒர்க் போயிடுவேகா ஒரு வருஷமா
அதுதா அதா அப்போ ஆ புரியுதுங்க தோழரே அப்போ நீங்க வெறு டீ மட்டுந் தா குடிச்சிட்டு இருந்துருக்கிங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இல்லைங்ளா
ஆ ஆமாக்கா
அதனாலதா அதோட உபாதைகளு
அதா அதா தோழரே சேரிங்க தோழரே இனி நீங்க நாங்க வந்து கவனிச்சுக்கோங்க ஒடம்ப இப்ப எப்டி ஒங்ளுக்கு மாத்திரை மாரி குடுத்துருக்காங்ளா எப்டி சிகிச்சை வந்து
பஸ்ர்ட்டு சிங்குச்சி குட்த்துருந்தாங்க ஒரு ஒரு ஒரு மூனு வாரொமா போக போக போக போக மாத்தெர இப்ப வீட்ல இருக்கு பெட்ஸ் டெஸ்ட்டு நறையா இரு ட்டு சொன்னாங்க அப்பொறமா மாத்தெர குடுத்தாங்க் கா
ஓ செரி செரி தோழரே
ஒ ஒரு மாசமா கஞ்சி மட்டுந் தா சாப்பிட்டுந்துருக்க காயு எது சாப் குடுக்கக்கூடாதா காரொ கார மட்டு காரொ உப்பு மட்டு கொஞ்சமா உப்பு அ இக்கு க கஞ்சி மூனு வேள கஞ்சி ஒரு மாசோ மட்டு
அதுதா அதுதா தோழரே ரொம்ப உங்களுக்கு செரமமா இருந்திருக்கு அந்த மாரி சு
ரொம்பக்கா ரொம்ப கஷ்டப்பட் டெங்கா அத்னால யாராச்சு பசு சாப்பல்லனால கொஞ்சொ த இது மாரி எனக்கு அல்சு வந்தி கொஞ்சொ சாப்புடுங்க என்ன வேல இருந்தாலு சாப்ட்டு வர்க் பண்ணுங்க ன்னு சொல்வெக்கா
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழரே நீங்க சொல்றது நல்ல ஒரு விஷியொந்தா என்ன இருந்தாலு வந்து பாத்தீங்கனா நா எப்பொமே காலேல வந்து செரியான நேரத்துக்கு சாப் ட்ருவே இன்னெக்கி கொஞ்சொ வந்து அது ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது கொஞ்சொ வெளிய போற வேலை இருந்துது
செ ஒரு நாள் செரி ஒரு நாள்ல சாப் படாம ஒன்னு ஆயிடாது டெய்லியு சாப்டாம இருந்தா செட்டா சாப்டாம இருந்தா எதுக்கு ஆகாது கால்ல சாப்பிட்டுக்கு வர்க் பண்ணுங்க எந்த வேலயா இருந்தாலு செரி சாப்ட்டு வர்க் பண்ணுங்க இன்ச
கண்டிப்பா தோழரே ஆமா
பெரிய வால இருந்தால் செரி சின்ன வாலயா இருந்தால் செரி இப்போ சாப்ட்டு வர்க் பண்ணிக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே நீங்க சொன்னது ரொம்ப ஒரு நல்ல விஷியோனே சொல்லலாம் எனா வந்துட்டு இப்போ நெறயா பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதா ஒரு ஐ டி ல வேல பாக்கறதா ஆகட்டும் இல்ல எந்த ஒரு விஷ் சியமில்க் எடுத்துட்டாலுமே சேரி அப்பொறமா சாப் ட்டுக்கலானு சில ச சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சமக்கெறதே கெடையாது இல்லெங்ளா எனா இப்போ ஆன்லைன்ல ஆட்ர் போட்றாங்க பத்து நிம்ச
ஆமா சீமேட்ல அ அது சின்நாட்ல அதுக்கொரு அவசரோ அது சினிமா அது வெளியிலிருந்து ஆட்ரு பண்லால வயிறு வரு ரொம்ப வலி வலி எடுக்கு எனா ஆ ஃபாஸ்ட்ஃபுட்டு நல் நல்லதால செரிய வேக மாட்டி செரியா வேக வெக்க மாட்டாங்க ஆ அல்சு செரியா அல்சு செரியா வெக்க மாட்டாங்க அதனால ஸ் மோட்ஸ்லி வீட்டு சாப்பாடு எத்துக்கோங்கக்கா
ஆமாங்க தோழரே அத்தா நல்லது செரிங்க தோழரே குடுக்கப்பட்ட நேரமு முடுஞ்சுருச்சி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா பேசலாங்க நன்றிங்க நன்றி